ஓ கேய
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கிறீங்க
ம் நல்லா இருக்க பசங்கல்லா எப்டி இருக்காங்க
ஆ ரொம்ப நல்லா இருக்காங்க இப்ப லீவ் விட்டுருக்காங்க இல்லையா ஒரே விளையாட்டு தா என் நம்ம படிங்கன்னு சொன்னாலு எனக்கு லீவ் விட்டாங்கமா இப்ப போய் படிக்க சொல்றீங்க அப்டின்றாங்க அதுவு போக எதுவு சொல்லவு முடியல ஊருக்கு வந்திருக்கிறதுனால பாட்டி தாத்தா செல்ல வேற அதனால ஒரு ஒரே விளையாட்டா விளையாண்டுட்டு இருக்காங்க
ஆ சரி சரி நா எதுக்கு கால் பண்ணனா ப்ராஜெக்ட் ஒர்க் டீடெயில்ஸ் கேக்கதா கால் பண்ண
ஓ அப்டியா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லா கொடுத்துருக்காங்களா
ஆ ஆமா ஆமா ப்ராஜெக்ட் ஒர்க் குடுத்துருக்காங்க
ஓ செரி செரி இது வந்து ஆ என் சொல்லுறது ரெண்டு ட்டம் வைக்கிறாங்கன ரெண்டு ட்டம்க்கு ஒரு தடவையு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லா கொடுத்து ஆ அது என்ன சொல்றது லீவே என்ஜாய் பண்ண விடாம ஆக்கிறாங்க குழந்தைங்கள ஆனா அது கொடுக்குறதும் ஒரு ஒரு விஷயத்துல நன்மையாதா இருக்குது ஏன்னா குழந்தேங்க வந்து புதுசு புதுசா சில விஷயங்கள வந்து தெரிஞ்சிக்கிறாங்க அந்த பு புத்தகத்தில படிக்கிறது மட்டு இல்லாம வெளியில சர்ச் பண்ணி அது மாதிரி எல்லா பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நிறைய விஷ யங்கள் வந்து தெரியுது இல்லையா அதனால ஓரளவுக்கு நல்லதாவு இருக்குது ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஐயோ இந்த லீவ நம்ம என்ஜாய் பண்ண முடியாம இருக்குதே அப்டின்ற மாதிரி தோணுது அதுமாரி ஒவ்வொரு ப்ராஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலீஷ் எல்லா எடுத்துக்கிட்டீங்கன ஒ அவங்களுக்கு வந்து பே பேச்சு திறனுக்காக ஒரு பேராகிராப் இதெல்லா அவங்க ஓனா கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஒப்பிக்கணு அப்படின்ற மாதிரில்லா சொல்லு போது நீங்க ஏதாச்சு ஒரு டூர்ரு இல்ல ட்ரிப் எங்க போனீங்க அத பத்தி எழுதுங்க அப்டின்றப்ப அவங்க ஓனாவே எல்லத்தையுமே அந்த சென்டன்ஸ் பார்ம் பண்ணு போது இதெல்லா பண்ணி அவங்களா ஓன பேரகிராப் கிரியேட் பண்ணு போது அவங்களுக்கேவு இப்படி எல்லா சென்டன்ஸ் மேக் பண்ணா இது கரெக்ட் இது தப்பு இந்த இந்த இடத்துல இந்த இந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் வ து அப்படின்றத வந்து கொஞ்ச ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க அதனால சென்டன்ஸ் மேக்கிங்ல வந்து கொஞ்ச எந்த ஒரு ப்ராப்ளமு இல்லாம ஈஸியா பண்ற மாதிரி ஒரு இதுவுமே இருக்குது அவங்களுக் அந்த மாதிரி எதுவு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களா
ஆ ஆமா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எ பையனுக்கு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க வக்காபுலரி கொடுத்துருக்கா ங்க அது எப்படின்னா மீனிங்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அது அதோட சினானிம்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு சென்டன்ஸ் மேக் பண்ணி எழுதனு சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக் அதுக் அப்புறம் இப்ப என்ன ஓரு ஹண்ரர்டு வெட்ஸ்ல அவங்க மேக் பண்ணி ஒரு வேடா கிரியேட் பண்ணு அவங்க அந்த மாதிரி ஒரு எப்படின்னா ஸ்கூல் லீவ் விட்டதில இருந்து ஸ்கூல் ரீ ஓபன் வரைக்கு எழுதணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க
ஓ செரி செரி செரி ஏன்னா அந்த ஸ்கூல் லீவ் விட்டதுல இருந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுனால உம் குழந்தைங்களுக்கு தனியா யோசிக்கிற ஒரு திறம வளருது ஆ இ இத பண்ணா இந்த இதுக்கு என்ன சொல்யூஷன் வரு ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்டின் சொன்னா அத எ ப்டி அத ரெக்கவர் பண்றது அப்டின்றதுல்லா புதுசு புதுசா அவுங்களே கத்துக்குறாங்க கிரியேட்டிவிட்டி வந்து து நெறையாவே வளருதுன்னு தான் நெனக்கிறேன் ஏன்னா ஒரு இப்ப ஹவுஸ் அந்த இதுல எ எதாச்சு சு ஒரு அ க இது வச்சு பண்ண சொல்லிருக்காங்க பாக்ஸ் வச்சு பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதுல எந்தெந்த மாடல் பண்ணலா இது இது ஆட் பண்ணலா அப்படின்ற மாதிரி நெறைய கிரியேட்டிவிட்டி வந்து கொழந்தைங்களுக்கு வளருது ருது அது மாரி நம்மளால இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியு நம்ம நாம்ளே செஞ்சு முடிக் க முடியு அப்டின்ற ஒரு கான்ஃபிடென்டுமே அவுங்களுக்கு வருதுன் தா நெனைக்கிறே ஏன்னா இப்ப நெறைய நெறையா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அவுங்க தனிவியா பண் தனித்தனியா பண்ற மாதிரியு குடுக்குறாங்க அது போக ஸ்கூல்க் குள்ளேயேவு வந்து ஒரு க்ளாஸ்க்குள்ள த நாலு நாலு டீமா பிரிச்சு அந்த நாலு டீமுக்கூ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க இல்ல ஒவ்வொரு ஒர்கு குடுக்குறாங்க அத வந்து யாரு நல்லா அழகா ப்ரசண் பண்றாங்க அதுல யாராருக்கு எவ்ளோ கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்டின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்டி குரூப்பாவும் பண்றாங்க அப்டி இருக்கும் போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கு உள்ள திறமைகளும் வெளிவரறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது ஆனா இந்த வருஷத்துல ஒரு தடவ ரெண்டு இந்தடவ இப்டி குடுத்தாங்கன்னா ஓகே இதேது அதிகமான ப்ராஜெக்ட் அந்த கொழந்தைங்க நல்லா பண்றாங்க அப்டி அப்டின்றதுக்காக அதிகமா அவுங்க குடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நேரத்துல வந்து அவுங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மத் மத்த சப்ஜெக்ட்லா படிக்க முடியாம இந்த ப்ராஜெக்ட்ல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்றதுனால அவுங்க ரெம்பவே டயர்ட் ஆகுறாங்க ப்ப சப்ஜெக்ட்ல வந்து அவுங்க கொஞ்சோ கான்சன்ட்ரேட் மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அது மாரி அவுங்களுக்கு மட்டு இல்லாம நம்மளுக்கூ கொஞ்சௌ ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்குது இப்ப ஏன்னா பேரண்ட்ஸ்க்குமே வந்து ஐயோ நம்ம கொழந்த சரியான நேரத்துல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனு இந்த எக்ஸாம்க்கு படிக்கணு அதுக்கு படிக்கணு அப்டின் சொல்லிட்டு நம்மளுமே கொஞ்சோ ஸ்ட்ரெஸ் ஆகற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா எனக்கு ஒரு ஃபங்கஷன் வீடு இருந்தது அவனுக்கு ஒர்கு அசைமெண்டு நறைய குடுத்துட்டாங்க அந்த டைம்ல அவனுக்கு டெஸ்டூ இருந்தது என்னால வந்து ரெண்டையு கவர் பண்ண முடியல ஆனா அவன என்ன பண்ண வேற என்ன என்ன பண்ண ஏர்லி மானிங் எந்திருச்சி ஒரு ஃபங்கஷன் வீட்டுக்கு போயிட்டதுனால ஏர்லி மார்னிங் எந்துச்சி ஃபுல்லா முடிக்க வச்சி படிக்க வச்சி அவன் ரொம்ப இதாயிட்டா என்ன எப்ப பாத்தாலு படி ஹோம் ஒர்க் பண்ணு ஒர்க்சீட் பண்ணுனு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்ப எப்டின்னா அத கூல்ல என்ன பண்ணணுன்னா வீக்யெண்டுல வந்து அந்த ஒர்க்ஷீட் வந்து குடுக்கணூ அப்டின் நாங்க மேம் ய ஸுபேரண்ட் எல்லாம் போய் சொன்னதுக்கப்புறோ இப்போ வந்து ஃப்ரைடே மட்டு குடுக்குறாங்க அதே மாரி க்ளாஸ் ஒர்க் சீட் வந்து கிளாஸ்லயே பண்ண வச்சிராங்க அதனால எங்களுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு அது வந்து சொல்லிக் கொடுத்துர்றாங்க அந்த பிள்ளைங்க எப்டின்னா மோஸ்ட்லி வந்து நீங்க சொல்ற மாரி கிரியேட்டிவ் திங்கிங் வந்து அதிகமான அந்த ப்ராஜெக்ட் பண்ணம் போது வருது எனக்கு தோணுது ஏன்னா வந்து அவ ஓணா வந்து ஒர்க்ஸீட் இப்போ என் பையனுக்கெல்லா ஜி கே ஒர்க்ஸீட் குடுத்தா அவ ஓனாவே எழுதிருவா இது ஒரு சென்டெண்ஸ் மேக் பண்ணி எழுது அப்டினா அவனா கரெக்டா எழுதுவான் இப்டி பண்ணணு ஒரு பிச்சர் குடுத்தாலே அத எப்டி சென்டன்ஸ் மேக் பண்ணி எழுதணூ அப்டிங்கிற ன கிரியேட்டிவிட்டி வந்து அவனுக்கு வந்துருச்சி
ஆமா கண்டிப்பா இப்டி த தனியா பண்ற ப்ராஜெக்ட்டும் பண்றாங்க அது மாரி குரூப்பா சேந்து பண்ணம் போது இப்பவே அந்த டீம் ஓர்க் எப்டி பண்ணனு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலைய பிரிச்சு பார்க்கறது நீ இந்த வேலைய முடி நா இந்த அடுத்த அடுத்த அந்த இத எல்லாமே ஜாயின் பண்ணிக்லா அப்டின்ற மாதிரி டீம் ஒர்க் எப்பவ்மே ரெம்ப வந்து அவுங்க எப்டி பண்றதுன்றத கத்துக்கறாங்க அதனால ஒவ்வொரு கொழந்தைங்களு எப்டி அனுசரிச்சி போனு அவுங்க அவுங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது ஏன்னா ஒரு கொழந்த ட்ராயிங்ல ஆ ந்து நல்லா பண்ணலா ஒரு கொழந்தைங்க வந்து அந்த மாடல் மேக்கிங் பண்ணலா ஒரு கொழந்த சார்ட் ஒர்க் நல்லா பண்ணலா அந்த மாதிரி ஒரு டீமா சேந்து பண்ணம் போது அவ் அவுங்கவுங்களுக்குள்ள தெறமைகள் வந்து நெறையவே வெளிவருது அப்டி இருக்கும்போது வந்து அவுங்களுக்கு ரெம் கிரியேட்டிவிட்டி அதிகமா வளர்து ஒரு குரூப்பா பண்றாங்கன்னா இது இது பண்ணலா அப்டின்றத மத்த மத்த கொழந்தைங்களு வந்து ஈஸியா தெரிஞ்சிக்கிறாங்கல்ல
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி குரூப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணம் போது ஓ ஒவ்வொருத்தவ்ங்க ஒவ்வொரு கருத்து சொல்லம் போது அந்த பிள்ளைங்க வந்து நமக்கு தெரியாத கருத்த வந்து சொல்லம் போது அத அப்சர்வ் பண்ணி ஏத்துக்கிடுறாங்க அவங்க அப்டி சொன்னாங்க இவங்க இப்டி சொன்னாங்க அவனுக்கு தெரியாத வார் ங்க தெரியாத அ சொல் தெரியாத இது கூட அவனுக்கு வந்து நெறைய தெரிய ஆரம்பிக்கு குரூ குரூப் ஆக்டிவிட்டிஸ் மூலோ அதே மாரி அந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ் குடுக்கறனால பேரண்ட் ஃப்மேம் அந்த ஸ்டூடண்ட்ஸோட பேரண்ட்டு பேரண்ட்டுக்குள்ள என்ன சொல்லுது கனெக்ட் ஆகுது காரண அவங்களோ உள்ள கம்யூனிகேஷன்ஸ் தில் அவங்க பேசி இது என்ன இது சரி தப்பு அப்டின்னு தெரிஞ்சுக்கிடறாங்க அது வந்து பிரெண்ட்ஸ் க்கக்கூடிய சர்கிளும் உருவாகுது அதே மாரி அந்த ஸ்டுடெண்ஸ்க்குளையு ஒருத்தவங்களுக்கு வந்து விட்டு குடுத்து போ இவ ச இவ தப் பா பண்ணிட்டனா சரி பரவாயில்ல இதுதா சரி அப்டின்னு சொல்லிக் குடுக்கற மன பக்குவமும் விட்டு குடுக்குற பக்குவமு அந்த கோடினேஷனு வந்து குரூப் ப்ராஜெக்டுல வந்து வருது அப்டினு என்னுடைய நா வந்து கே பாத்திருக் கேங்க சொல்லி எ பசங்க பண்றல
ஆமா கண்டிப்பா அது உண்மைதா ஏன்னு பாத்தீங்கன்னா அ அதாவது பல தவறுகள திருத்துறதுக்கு கு அந்த குரூப்பா சேந்து பண்ணும் போது ஏதோ ஒரு தவறு வந்துச்ச சரி விடு இத கரெக்ஷன் பன்னீர்லா அ ப்படின்ற விட்டு கொடுக்குற மனப்பான்மை இது எல்லாமே நெறைய வருது அது மாரி போட்டி மனப்பான்ம வந்து கம்மியாககுது நெனைக்கறே ஏன்னா மற்ற எல்லா குழந்தைங்களோட சேந்து பராஜெக்ட் பண்ணும் போது வந்து அவங்களுக்கு நம்ம நம்ம ப்ராஜெக்ட் நல்ல இல்லையோ நம்ம தப்பா பண்ணிட்டோமோ அப்டின்ற ஒரு பயோ இல்லாம நம்ம எல்லாருமே சேந்து பண்ணு போது இது இவங்க தப்ப இன்னொருத்தர் கரெக்ட் பண்ணும் போது அப்ப நம்ம கரெக்டா பண்ணிருக்கோ அப்டின்ன போது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பன்மை இல்லாம ஒரு கான்பிடென்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு கூடுது அது மாரி ஒவ்வொரு இதுலெல்லா பாத்தீங்கன்னா சில ஸ்கூல்ஸ்ல குடுக்குற ப்ராஜெக்ட் வந்து அந்த கொழந்தைங்களால செய்ய முடியாம இருக்கறது னால பேரண்ட்சே வந்து பண்ணி குடுக்கறாங்க அது பேரன்ஸ்கு பண்றதுக்கு டைம் இல்ல அப்டின்னு சொன்னா கடைகள எல்லா விக்கிறாங்களா இப்ப நெறைய ஸ்கூல்ஸ் பக்கத்துலல்லா பாத்தீங்கன்னா நெறைய ஸ்டேஷனரி கடைகல அந்த ஸ்கூலில என்ன ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்டின்றத கடைகளேயே செஞ்சு வச்சுருக்காங்க அத வாங்கி குடுத்தா அந்த கொழந்தைங்களுக்கு அதனால ஒரு யூசுமே கெடையாது ஆனா அந்த மாரில்லா இப்ப நெறைய எட ல பண்றாங்கன்றத நா கேள்விப்பட்டே ஏன்னா சில கொழந்தைகிட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்யா ஆ நா வாங்கி குடுத்துட்டே அப்டின்னு சொல்லுவாங்க எனது வாங்கி குடுத்யா அப்ப நீ பண்ணலையா அப்டின்னு கேட்டா இல்ல டி ஸ்டேஷனரி கடைகலயே விக்கிறாங்க நா அத தா வாங்கி அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டே அப்டின்னு சொல்ல நம் போது நம்மளுக்கு அதுவுமேவு ஒரு இதா தா இருக்குது ஏன்னா கொழந்தைங்களுக்குன்னு பண்ண குடுக்குறது அவங்களால என்ன முடியுமோ அத வந்து இப்ப ஆ டீச்சர்ஸும் குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு அது மாரி பேரண்ட்ஸ் ஆகிய நாம வந்து அவங்களுக்கு கூட இருந்து பண்றதுக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாமே தவிர நம்மளு அத ஃபுல்லா பண்ண கூடாது அது மாரி வெளியில வாங்கி குடுக்குறதுமே கொஞ்சோ தப்புன்னு தா நெனைக்கிறே ஆ
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அதுதா எங்க பைய படிக்கிற ஸ்கூல்ல வந்து ப்ராஜெக்ட் குடுத்தாங்க சயின்ஸ் எக்ஸ்போ குடுத்தாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா குரூப்பா பண்ணனு இண்டிவிஜுவலவு பண்ணனு இன்னிசோ சூஸ் பண்ணாங்க எ பொண்ணு வந்து இண்டவிஜுவலா பண்ணிட்டா பைய வந்து குரூப் ப்ராஜெக்ட் போன அப்ப அப்டிதா எல்லாருமே சொல்றாங்கல்ல ஒரு சில பேரண்ட் வந்து இது இந்த எடத்துல கெடைக்கு நீங்க வாங்கிக்கோங்க சொன்னீங்கன்னா அவங்களே பண்ணிருவாங்க இவ்ளோ அமொண்ட் மட்டு பே பண்ணா போது அப்டின்னாங்க நா சொன்ன அந்த மாரி க்ரூப் க்ரூப் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்க டிஸ்கஷன் பண்ணி தா பண்ணனு அப்பதா அவங்க உங்களுக்கு அந்த ப்ராஜக்ட் பத்தி ஒரு அனுபவோ முடியு அத பத்தி அவங்க தெரிஞ்சுக்கவு முடியு கருத்த அப்டின் சொன்ன அதுக்கப்புறோ இல்ல அந்த பேரண்ட் ஒரு ரெண்டு சில ஒரு சில பேரண்ட் என்ன சொல்ட்டாங்கனா இல்ல எங்களாலல்லா முடியாது அப்பனா நீங்ளே தா பண்ணணு அப்டின்ட்டாங்க அப்ப நா பாத்த அ என்னப்பா சரி அப்போ க்ரூப் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம இண்டுஜுவல் ப்ராஜக்ட்டே பண்ணிர்லாம அவ ரொம்ப ஆர்வமா இருக்கா அப்டினு நா இண்டிஜுவல் ப்ராடெஜ் தா பண்ண ப்ராஜெக்ட் தா பண்ண அதுக்கு அவ ப்ரைசு கடச்சது ரெண்டு பேத்தயுமே பஸ்ட் ப்ரைஸ் கடச்சது அதே மாரி அவங்க ஸ்கூல்ல என்ன சொல்லனுனா ப்ராஜெக்ட் பண்ணாங்கனா க்ரூப் ப்ராஜெக்ட் பண்ணாங்கனா அ ஸ்கூல்லல வச்சே பண்ண சொல்வாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்றோ எது எந்த ப்ரா எந்த க்ரூப் வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கோ அவங்களுக்கு ப்ரைஸ் குடுப்பாங்க குடுத்து அத என்ன பண்ணு க்ரூப்ல வந்து சென்ட் பண்ணுவாங்க இவங்க பசங்க வின் பண்ணிருக்காங்க அப்டின்ட்டு அது வந்து மோட்டிவேஷன் பண்றாங்க இப்டி ப்ராஜெக்ட் பண்ணுங்க நீங்க நல்லா பண்ணுங்க அப்டின்னு மோட்டிவேஷன் பண்ணி கிஃப்ட் நெறைய குடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஹப்பினஸ் கிடைக்கில்ல
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏனா ஆசிரியரு சரி பெற்றோரு சரி நம்ம வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணுமே தவுர அவுங்களுக்கு வந்து ரெம்ப ஸ்ட்ரஸா இல்ல டென்ஷனா இருக்குற மாதி ரீ வந்து எதுவு குடுக்கக் கூடாது கொழந்தைகளுக்கு குடுக்குற ப்ராஜெக்ட் வந்து எளிமையானதா இருக்கணு அவுங்க வயஸ் கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி உள்ள ப்ராஜெக்ட் குடுத்தாங்கன்னா அது அவுங்களே பண்ணிருவாங்க யாரோட ஹெல்புமே தேவயில்ல அவுங்களா பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் குடுத்தாங்கனா அவுங்க நல்லபடியா அதுல சக்சஸ் பண்ணியு காமிப்பாங்க மார்க்காக மட்டு இல்லாம ஆ நம்ம புதுசு புதுசா லேன் பண்ணி க்ணு அப்டின்றதுக்காக லனிங் தெறமைய கூட்றதுக்காக தா இந்த ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க அதுனால அத ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கொழந்தைங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணா அவுங்களுமே வந் வந்து அந்த இதுல வந்து கரெக்டா பண்ணுவாங்கன் தா நானு நெனைக்கிறே ஓகே உங்ககிட்ட நா பேசுனதுல நெறையா ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சுக்குறே நீங்களு அந்த ப்ராஜெக்டுக்கு என்னென்ன பண்ணனுமோ கொழந்தைளுக்கு வந்து ஒன்லி மோட்டிவேட் மட்டு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மத்தபடி வந்து இந்த கடையில வாங்குறது இதெல்லா பண்ணாதிங்க ஓகே
சரிங்க சிஸ் சர் ஃபாய் ஓகே ஃபாய்